ஹலோ
வணக்கம்
வணக்கம் கேக்குதா நான் பேசுறது உங்களுக்கு
ஹலோ
ஹலோ நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க வணக்கம்
இப்ப நம்ம சமூக வலைதளங்கள பத்தி பேசலாமா
ஆஹ கண்டிப்பா அதல்லா இன்றைய காலகட்டத்துல நமக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது நமக்கு தேவைப்படுறது அந்து சமூக வலைத்தளங்கள் தான் அத பத்தி ஒரு பத்து நிமிடம் பேசலாமா
ஆஹ் கண்டிப்பா
சமூக வலைத்தளங்கள்னா இப்ப உங்களுடைய வாழ்க்கைய சமூக வலைத்தங்கள் இல்லாம உங்களால நினைச்சு பார்க்க முடியுதா நீங்க என்ன நினைக்கிறீங்க
அதாவது எனக்கு என்னன்னா சமூக வலைதளங்கள் எல்லாம் நாங்க வந்து ரீசன்ட் டைம்ல ஒரு ஏழு எட்டு வருஷமா தான் யூஸ் பண்றோம் இன்னும் பஸ்ட்டுலே இருந்துல்லாம் யூஸ் பண்ணல பட் இருந்தாலும் இப்போ அது கண்டிப்பா முடியாதுதான் நினைச்சு பாக்க கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கு இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு எங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ நம்ம இங்க இருந்துட்டே பாக்கலாம் பேசலாம் அப்படின்ற போது அததெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதுல நிறைய என்ன இருக்குன்னா ஆனா இது வரைக்கும் பாக்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச பிரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நா வந்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் அது மூலியமா பாக்குறேன் பேசுறேன் கால் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் இது இல்லாத இனி வரும் காலகட்டத்து இது இல்லாம இருக்க முடியுமனு கேட்டா கண்டிப்பா இருக்கவே முடியாது ஆக்சுவலா கொஞ்ச கால நேரத் துல நம்ம யூஸ் பண்ற நமக்கே இப்படி இருக்குன்னா இன்னும் வர ஜெனரேஷன்லாம் இததெல்லாம் இல்லாம வாழவே முடியாதுன்ற மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்
அஹ உண்மைதான் உண்மைதான் மேலும் நமக்கு மேல் வேற இததெல்லாம் செய்திகள் பத்தி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவி பண்ணுது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிட்யூட் கல்வி தளங்களோட ரிவியூ இப்ப எல்லாமே வந்து ரிவியூ பேஸ்ல போக ஆரம்பிச்சிடோம் இப்ப ஒரு இன்ஸ்டியூஷன பத்தி தெரிஞ்சுக்கனுனா அது எப்பிடி இருக்கு அதோட இன்ராசெக்ஷன் எப்பிடி இருக்கு தெரிஞ்சுக்கனுனா நம்ம வீட்டுல இருந்தபடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப வந்து யூஸ்புள்ளா இருக்கு நினைக்கிறேன் அது இல்லாம வேலை வாய்ப்பு செய்திகள் அதுவும் வீட்ல இருந்தபடியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கம்பெனில இந்த கோர்ஸ் வேக்கன்சி இருக்கு இந்த கவர்மெண்ட் இந்த போஸ்கான இது வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கக்கு கெல்ப் பண்றது எல்லாமே என்னன்னா சமூக வலைத்தளங்கள் தான் முன்னாடி நியூஸ் பேப்பர் பாத்து தெரிஞ்சுகிட்டோம் அப்படியெல்லாம் இல்லாம அப் டு டேட் இப்ப என்ன இன்னக்கி காலையில போட்டாங்களா அடுத்த பத்து நிமிஷத்துல நமக்கு தெரிஞ்சிருது மாணவர்களோட ரிசல்ட்டுமே இப்ப அப்டிதான் முன்னாடியெல்லாம் வெயிட் பண்ணனும் நம்ம வீட்டுக்கு வரும் நியூஸ் பேப்பர்ல பாக்கணும் அப்பிடின்னு இருந்துச்சு இப்ப கால்ல ஒன்பது மணிக்கு வெளியிட்டாங்கன்னா ஒன்பது ஒண்ணுக்கு உங்க கையில உங்க மார்க் இருக்கும் அத மாரி வேகமா வளர்ந்துட்டு இருக்கு அது இல்லாம இப்ப நினைச்சு பாக்கவே பய பயமா இருக்கு அது இல்லாம நம்மள இருக்க முடியுமா ஒரு நாள் இருக்க முடியும் ஒரு பத்து நிமிஷம் முடியுமானாலே முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா நல்லது அதுதான் நீங்க சொன்ன மாரி அதுக்கு முன்னடி டென்த் ரிசல்ட் வந்துருச்சுனா அதுக்காக நாங்க நியூஸ் பேப்பர் வாங்கறதுக்கு நாங்க கிராமத்துல இருந்து டவுனுக்கு போகணும் அங்க போய் நியூஸ் பேப்பர் வாங்கி அதை பாத்து அத நம்பர் வைஸ் எடுத்துன்னு அது ஒரு பெரிய ப்ராசஸா போயிட்டு இருக் கோ பட் இப்போ நீங்க சொ சொன்ன மாரி இப்ப போட்டோம்னா அடுத்த செகண்ட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்க போறோம் அந்தளவுக்கு இன்னைக்கு இதோட வளர்ச்சி நமக்கு தெரியுது அப்போ அதுக்கப்புறம் ஒரு நியூஸ்னா யாரோ ஒருத்தவங்க படிச்சி யாரோ ஒருத்தவங்க சொல்றது தான் நமக்கு கேட்கும் இப்போ எதுனாலும் நம்மளே நம்ம கையில உடனுக்குடனே நம்மளே பாக்க போறோம் நம்மளே தெரிஞ்சுக்க போறோம் இப்ப ஊர்ல எல்லாம் நான் என்னன்னா யாராவது ஒருத்தவங்க நியூஸ் ஆமாப்பா நான் இந்த நியூஸ் இதுல படிச்சேன் அப்படின்னு சொன்னாதான் தெரியும் இப்போ அப்படி கிடையாது இல்லையா நாமளே எல்லாத்தையும் பாத்துக்கறோம் நமக்கே எல்லாம் கிடைக்குது இன்னைக்கு இதோட நன்மைகள் நன்மைகள்னு கேட்டா நெறைய இருக்கு பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லி தர்றதுக்கும் சரி அவங்க படிக்கிறதுக்கும் சரி தெரிஞ்சதும் தெரியாதையோ போட்டு பாத்தன்னா டக்குன்னு வந்துற போது நாமளே படிச்சுக்க போறோம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு
அது மட்டும் இல்லாத நன்மைகள் இப்ப நம்ம பணம் எடுக்கணும் ஒரு பணம் தேவை இப்போ ஒருத்தருக்கு பணம் குடுக்கணும் அவசரமா அவங்க கேக்குறாங்கன்னா அப்பல்லாம் காலையில பத்து மணிக்கு பேங்க் ஓபன் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அவசர தேவை நம்ம பணம் எடுக்கிறதுனா கூட காலில பத்து மணி ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு ப ஃபஸ்சன கொண்டு போய் ஹாஸ்பிடல் சேர்த்திருக்கோம் நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நம்மளால முடியாது அந்த காலத்துல ஆனா இப்போ நீங்க நினைச்ச நேரத்துக்கும பணம் அனுப்ப முடியும் பணம் எடுத்து இருக்க முடியும் உதவ முடியும் அடுத்தவங்களுக்கு கேக்குற நேரத்துக்கு அதுல்லாமே ஒரு ந சில நன்மைகள் தான் இதுல இருக்கு இல்லையா ஆனா நன்மைகள் மட்டும்தான் சமூக வலைத் புத்தகங்கள்ல இருக்குனு நீங்க நினைக்கிறீங்களா
கண்டிப்பா கிடையாது சமூக வலைதளத்தை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கான அதிக தீமைகள் தான் இருக்குன்னு சொல்லலாம் இப்ப நன்மைகள் அத வந்து சமூக வலைையதளத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீமை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து மட்டும் தான் இருக்கு இப்ப அதுல வந்து எடுத்துக்கிட்டோனா எல்லாமே தப்புதான்ப்பா அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே கரெக்ட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லலாம் எதை நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்துதான் அது வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப நிறைய பசங்க இந்த இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்னா கேம் விளையாடுறது அதுல என்ன சொல்றாங்களோ அதை கேக்றது தேவை தேவையில்லாத நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அதனால சொல்லிட்டு இதுல தீமைகளும் இருக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்ற பொறுத்து தான் இருக் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க
எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு அதுல காமிக்கப்படும் செய்திகள் இப்போ நான் நான் வந்து பேஸ்புக் தான் யூஸ் பண்றேன்னாலும் அதுல வரக்கூடிய செய்திகள் நம்ம தேவைக்கு மட்டும் தான் அது குடுக்குதா கிடையாது பல தரப்பட்ட செய்திகளை அது கொடுக்குது இல்லையா ஓ இது மாரி செஞ்சுட்டாங்க அதை மாரி செஞ்சட்டாங்க நங்க தேவையில்லாத செய்திகளும் நம்ம தேடலைனாலும் நம்மள வந்து சேருது அது இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஒன்னு தேட போவேன் ஒரு தேட போற ஒரு இது செய்தியை பத்தின்னா நமக்கு வர செய்தி பல செய்திகளா இருக்கு அத திரித்து திரித்து திரித்து நிறைய குடுக்குதோ அப்படிங்கறிறது என்னோட எண்ணம் சமூக வலைத்தளத்துல
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னா ஒரு நியூஸ பத்தி நியூஸ் நடந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ற சம்பத்த சம்பவம் நடந்த இடத்துல இருக்கத விட இவங்க எல்லாம் நியூஸ கிரேட் பண்றாங்க பாத்தீங்களா வியுஸ்காகவும் லைக்காகவும் நியூஸ் கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா அதுதான் இப்ப ரொம்ப அதிகமாவும் இருக்கு ரொம்ப மோசமாவும் இருக்கு நாமளேன்னு ஒரு விஷயத்த தேடி போகும்போது கூட நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வருது அதுக்கு அதுதான் அதிகமா நம்ம கேக்குற மாரி பாக்குற மாரி இருக்கும் ஒரு விஷயத்த பல தர பலதரப்பட்ட மக்களும் இதுல தெரிஞ்சுக்கிறாங்கன்றத தவிர பல விதமா தெரிஞ்சுக்கிறாங்கன்றது தான் உண்மை
கண்டிப்பா இத நம்ம எப்படி பாக்கறோம் அதுவும் நம்ம குழந்தைங்கள் யூஸ் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணோம் குழந்தைங்க என்ன யூஸ் பண்றாங்க என்னத்த படிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் இத கவனமோட பார்க்கணும் இப்ப தேவையில்லாத இத முடக்கி வைக்கிறதுக்கான ஆப் சோ நெறைய இருக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேவையானத தேவையான நேரத்தை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிட்டா அது நன்மைகள் தான் நமக்கு நம்ம சும்மாதான் உட்காந்துருக் தூங்க வம் போது தேவையில் இல்லாம அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கும் போது தான் தீமைகள் நமக்கு ஜாஸ்தியா வருது அப்பிடின்னு நான் நினைக்கிறேன்
கண்டிப்பா இப்ப நம்ம பசங்களிட்ட வந்து போன் வச்சிருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஏதோ விளையாடுற விஷயமா பாப்பாங்க அது ரிலேட்டட ஆனதுதான் அடுத்தது வரும் அத பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அத அத அதை பாத்து குழந்தைகள் என்ன கெட்டு போறாங்கன்னு என என்கிட்ட கேட்டா நிறைய நான் என்ன சொல்லுவேன்னா அதே மாதிரி வாங்கி குடுங்க அவங்க வீட்டுல அதை வாங்கி குடுத்தாங்க இவங்க வீட்டுல இத பண்றாங்க நீ ஏன் அதை மாதிரி வாங்கி குடுக்க மாட்டறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு குட்டி பசங்க நான் பெரிய பசங்க வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லல பெரிய பசங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்களா என்னன்னு தெரியல ஏன் வீட்டுல இருக்கிற குட்டி பசங்கள் எல்லாம் அதை பாத்துட்டு அதுல வாங்கி தர்ற மாரி பொம்மை வாங்கித்தாங்க ஏன் அப்ப அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி தரும் போது நீங்க வாங்கி தர மாட்டீங்கிளா கொஸ்டின் எலாம் கேக்க ஆரம்பிக்கிறாங்க அத பார்த்து
அதுவும் அதுவும் இப்போ இருக்கற இதுல ரைட் தான் ஆனா நம்ம சமூக வலைத்தளங்களை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கருவியா மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதை எதுக்காக பயன்படுத்துறோம் எந்த இதுக்காக அதை பயன்படுத்துறோம் அப்படிங்கறத மட்டும் நினைச்சிட்டு நம்ம பயன்படுத்தணும்னா அது வந்து நமக்கு நன்மையதான் தரும் அத அதுல போயிட்டு தேவையில்லாம ரீல்ஸ் பாக்குறது அந்த இப்ப அந்த இன்ஃப்ளூயன்சஸ் போடுற நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்களை கெடுக்கற மாரியேதான் இருக்கு ஒரு அவங்க அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு நிறைய ஒரு ப்ராஜெக்டை வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்துங்க விளம்பர விளம்பரப்படுத்துறாங்க அந்த விளம்பரப்படுத்துற ப்ராடக்ட் எல்லாம் வந்து நல்லதான் கெட்டதாங்கிறது நம்மதான் குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும் அது சமூக வலைத்தளங்கள்ல காட்டுறதுனால மட்டும் சோ இது நல்லது அப்படின்னு நம்ம வந்து ந ந எடுத்துக்க கூடாது நமக்கு தேவையானது எது தேவையில்லாத எது நமக்கு பிரிக்க தெரிஞ்சுக்கணும் அது ஒரு கருவியா மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அத கடந்து போணும்னு நா நினைக்கிறேன்
கண்டிப்பா கண்டிப்பா அதோட நல்லத மட்டுமே எடுத்துக்கிட்டு அதோட தீமை சைட பாார்கக்காம இருக்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுல நீங்க சொன்ன மாரி அந்த காலகட்டத்துல போயிட்டு நீங்க ஒருத்தவங்களுக்கு முடியலன்னா கூட நம்ம வாங்கறதுக்கான ஒரு பணம் வாங்கணும்னா கூட அவ்வளவு லேட் ஆகும் நீங்க என் ந்த இடத்துல எங்க இருந்தாலும் எந்த டை அன் டைம்மோ எந்த டைமே இன்னைக்கு நம்ம மணி டிரான்ஸ்பர் பண்றதுக்குல ரொம்ப ஹப்ல்லா இருக்கு என்ன நியூஸ் எங்க நடந்தாலும் அத ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்பூல்லா இருக்குதுல இதுல என்னடா நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஒரு விஷயத்த நம்மப்ப ஒரு ரே டிங்கே அதுல போயிக்க வியூ அப்படி பார்த்து நம்ம அதுல போயி க நம்ம இது பண்ண ஆரம்பிச்சுட்டோம் சோ எதோ ஒண்ணு வருதுன்னா அதுக்கு எவ்ளோ லைக் பண்ணிருக்காங்க எவ்ளோ ஷேர் பண்ணி இருக்காங்க என்ன சொல்ல இருக்காங்க அப்ப இதுான் நல்லது இதுதான் நல்லது போல அப்படின்னு சொல் டு நம்மளாவே ஒரு ஒரு இதுக்கு வந்துடுறோம் அந்த ப்ராடக்ட் வாங்கினாதான் அப்ப நல்லா இருக்கும் போல அப்படின்னு நம்மள நினைக்க வேண்டியதா இருக்கு இந்த மாரி சில பேர் வந்து சில புராடக்ட சேல்ஸ் பண்றதுக்காண்டி இப்படி ஃபேக்காவும் யூஸ் பண்றாங்க இத அத பத்தி என்ன நினைக்கிறீங்க
அத தவிர்த்து நம்ம சமூக வலைத்தளங்க சரியான நேரத்து அறிவை வளர்க்கும் விதத்துல மட்டும் பயன்படுத்தினா அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நா நினைக்கிறே
கண்டிப்பா சொன்னீங்க அந்த சமூக வலைதள ந்த நம்ம எப்படி கையாளறோமோ அதுபோலதான் நம்மளும் அத இது பண்ண போறோம் கண்டிப்பா அத நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணும் போது அது ஹண்டரட் பர்சன்ட் நல்லது மட்டுமே தருது அதையே நல்ல விதமாவே யூஸ் பண்ணனு நினைப்போம் பசங்களுக்கு சொல்லி தருவோம் இது இத பத்தி நிறைய பேசிட்டோம்னு நினைக்கன்
ஆமா இதே சமூகம் நிறைய பேசிய பகிர்ந்தாச்சு இந்த ஊ உரையாடல் மிகவும் பயனுள்ளதா இருந்ததுன்னு நினக்க இருக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்